ஹலோ எடி
ஹலோ சஞ்சய் ஆ நா நல்லாருக்கே நீ எப்புருக்க
ஓகே நானு நல்லாருக்கே சேர் செரி நேத்து அ இது நெட்ல பாத்த கொல்கத்தா பிரியாணி அப்டினு ஒன்னு பாத்தே அது நெனச்சாதா என்ன அது அப்டினு இது பண்ணலான்ட்டுருக்கே நீ எது கேள்விப்பட்டுருக்கியா கொல்கத்தா பிரியாணி பத்தியேது
ஆ கொல்கத்தா மட்டுந்தா கேள்விபட்டுருக்கே கொல்கத்தா பிரியாணிலா நா கேள்விப்பல்ல
சேரி ரைட்டு அ அது வந்து விக்கி மத்த பிரியாணில இருக்கு பாத்தியா அத விட அது கொஞ்சொ வித்தியாசமாருக் ம் அத எப்டி சொல்றது அதுலடா நம்மோ வந்துட்டு பிரியாணி என்னமா செய்வோம் சிக்கனு மட்டனு வாத்து ஃபிஷ் ப்ரான் இந்த மாரி எதனா சேப்போல்ல
ம்
ஆனா அதுல என்ன இருக்குன்னா உருளக்கெழங்கு அப்பறோ முட்ட சேக்குறாங்க அதா அதனு சு ரொம்ப இதாமா
ம்
ஒனக் தெரியுமா அத
நல்ல நல்லாருக்குமா இல்ல எப்டி இருக்கு
அதெல்லா சூப்பரா இருக்கு கி
ம்
உருளக்கெழங்க சேக்குறது கொஞ்சொ இன்னு நல்லாருக்கு
ம்
ஆனா அதே மாரி நல்ல ஒரு சூப்பரான சுவையு கெடைக்கு அப்டின் சொல்றாங்க அ என்னன்னே தெரில நா சாப்ட்டது இல்ல
அது கொல்கத்தா பிரியாணி இல்லடா அண்டா பிரியாணிடா
அண்டா பிரி அண்டா பிரியாணி தான்டா கொல்கத்தா பிரியாணி அதுல அரிசி அந்த மாரி இது பண்ணுவாங்க ஆ
ம் அண்டானா முட்ட தானே
அண்டானா முட்டதா முட்டதா
ம்
அதா அதுல அரிசி அந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க அப்டினு பாத்தா அதுல வந்துட்டு பாஸ்மதி அரிசிதா யூஸ் பண்றாங்க அதனாலதா ந ல்லா அப்டி வாசமா இருக்கு அதுவுமில்லாம நல்லா பிரியாணி இன்னு நல்லா சூப்பராவு வருதா அ அந்த பிரியாணி காரமா இருக்குமா இல்ல இல்ல நானு சாப்ட்டதுல்ல இல்லல்ல மத்த பிரியாணி விட அதுல பாத்துருக்கே அதா அதோட இது வந்து மத்த பிரியாணிய விட வந்துட்டு மசாலா அப்பறோ காரோ இதெல்லா ரொம்ப கம்மியா இருக்குன்ற மார் சொல்றாங்க
ம்
ஆனா எனக்கு என்னன் தெரில
அதுல எந்த அரிசி பயன்படுத்துவாங்க
அதுலா பாஸ்மதி தான்டா இப்பதானடா சொன்ன பாஸ்மதி ரைஸ்தா யூஸ் பண்றாங்க அதுல
என்ன கேக்கனே தெரில
அ பாஸ் மதி அதனாலதா இதா இருக்கு நல்லா அப்டியா பாஸ்மதி யூஸ் பண்றதுனால நல்லா அப்டியே வாசமா அதனால அப்டி உதிரியா இருக்கு சாப்டறதுக்கு
ம்
ஆ
கொல்கத்தா பிரியாணி காரமா இருக்குமோ
அ இல்லல்ல அட மான கெட்டவனே இப்பதானண்டா வேணு சொன்ன கொல்கத்தா பிரியாணி வந்துட்டு மத்த பிரியாணி விட மசாலா அப்பற கார ரொம்ப கம்மியா இருக்கு
எப்ப சாப்ட்ட கொல்கத்தா பிரியாணி
நான் சாப்டலடா சொன்னாங்கடா சாப்ட்டவங்க சொன்னாங்கடா அதுல வந்துட்டு நெய்யி அப்பற வாசன மசாலா இதெல்லா அதிகமா ரொம்ப இது சேக்குறாங்க அதனால என்னமோ அது இதா இருக்கு
ம் ஹு ம்
ம் நீ எப்பயாச்சு கொல்கத்தா பிரியாணி சாப்ட்ருக்கியா
நாலா நீ சொல்லிதா நா கேள்வியேப்படுற
நா ஒரு டைம் சாப்ட்டு இருக்கன் நெனைக்கிற ஆனா அது அப்ப எனக் அதுதா கொல்கத்தா பிரியாணியானு தெரியாது ஆனா நெட்ல பாத்ததுக்கு அப்பறோதா எனக்கு தெரியிது
இதுவரையு நா சாப்டதில்ல
சேர் சேர் செரி ஆனா அது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதோட டேஸ்ட் இருந்திட்டு அப்டியே முக்கியமா அந்த உருளக்கெழங்கு இருக்கு பத்தியா அ
வாசோ எப்டி அடிக்கு
வாசோ என்னடா பிரியாணி வாசதாண்டா அடிக்கு இது கூடவாடா தெரியாது ஏன்டா டேய்
ம்
இல்லடா நா என்னா சொல்றனா அப்ப அந்த பிரியாணில உருளகிழங்கு இருக்கு பாத்தியா கொல்கத்தா பிரியாணில இப்ப அது போட்ருக்கானுங்க அது வந்து ட்டு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு எப்ப தெரியுமா அப்போ சாப்ட அப்ப அது என்னனு தெரியல நம்ம வீட்ல செஞ்சோம்னா ஒ அங்க ஒரு மாரி டிஃப்ரெண்டா அப்டிருந்தா கொலகொலனு போயிரு
ம்
அவனுக வேக வச்சு அப்டியே முழு உருளக்கெழங்கு அப்டியே கை சைஸ்ஸு இருக்கு பெருசா அந்த உருளக்கெழங்கு எடுத்து அப்டியே வச்சு அத நல்லா அப்டி சாப்பாடோட வேகவுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு நீ சாப்பிட்ருக்கியா இல்லய அத நா விட்டா சின்ன வயசுல கூட
நா இதுவரைக்கு சாப்ட்டது இல்ல ஆனா நம் ஊரு திண்டுக் க்கல் பிரியாணியில இருந்து மிகவு வேறுபட்டு இருக்கு
ஆமா மா அது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அது வேற மாரி அது வந்துட்டு அ அரிசி வந்துட்டு அது வேற அந்த என்னமோ அரிசி சொல்லுவாங்களே அ என்னது ஏதோ ஒரு ஒரு அரிசி விடு அந்த அரிசி சேப்பாங்க இதுல வந்துட்டு பாஸ்மதி சேக்குறாங்க நல்லா உதிரியா இருக்குது நம்ம பாஸ்மதிஇதுவா டேஸ்ட் நல்லா தரு ஒரு ஒரு டைம் சாப்ட்டு பாரு விக்கி கொல்கத்தா பிரியாணி கண்டிப்பா உனக்கு பிடிக்கு
உனக்கு எந்த பிரியாணி புடிக்கு
எனக்கு எப்பவுமே பிரியாணினாலே புடிக்கு
ம் எனக்கு திண்டுக்கல் பிரியாணி தா புடிக்கு
திண்டுக்கல் பிரியாணியா
ம்
சேரி விடு திண்டுக்கல்லா உனக்கு திண்டுக்கல் புடுச்சுருக்கு ஆனா கொல்கத்த பிரயாணி சின்ன வயசல சாப்பிட்டது இப்போ பாத்தவுடனே ஞாபகோ வந்துச்சு அடாடே சாப்ட்டுருக்கேனே அப்டின்னு ஆனா அதுல சிக்கன் செய்றாங்களா இல்ல மட்டன்ல செய்றாங்களா அப்டின்னு எனக்கு தெர்ல உனக்கேது தெரியுமா சிக்கன் செய்றாங்களா இல்ல மட்டன் செய்றாங்களான்னு திண்டுக்கல அந்த கொல்கத்தா பிரியாணில
இல்ல எனக்கு அதெல்லா எது தெரியாது ஆனா நா நெறையா வகையான பிரியாணி சாப்பிட்டுருக்கே
சேர் சேர் ஆனா நா பாத்த வரைக்கு ரெண்டுமே வந்துட்டு செரிசமமா தா செய்றாங்க சிக்கனு செய்றாங்க மட்டனு ரெண்டுமே செய்றாங்க ஆனா மட்டன் தா கொல்கத்தா பிரியாணியில ரொம்போ பேமஸ்ஸு சிக்கன கூட அவ்ளவுக்கு இல்ல எப்டி அவ்ளவுக்கு கொண்ணு பெருசா இருக்கிறது இல்ல ஆனா மட்டன்னு ரொம்ப அப்டியே இதா இருக்கு ஆமா ஆமா அந்த மாரிதா ஒவ்வொன்னு ஒண்ணொண்ணு அப்டி அந்த டேஸ்ட் ஒண்ணு ஒண்ணு அப்டியே இருக்கு அது வந்துட்டு நல்லா வாசமாவு அப்டியே அருமையா இருக்கு விக்கி ம் அப்பா
ஆ
ஆனா ரெண்டுமே நம்ம போய் சாப்டன்னு விக்கி ஒருனாலு
ம்
ம் ரெண்டுமே செய்வாங்க ஆனா அதோட வசோ இன்னு நல்லாருக்கு நம்ம ஊர்ல இப்ப திண்டுக்கல் பிரியாணி இருக்கு பத்தியா நீ சொன்ன பத்தியா திண்டுக்கல் பிரியாணி அதுக்கு இதுக்கு டிஃபரண்ட் இருக்கு அதனாலேயே அது வேற மாரி இரு இப்போ அங்க இருக்குறவங்க திண்டுக்கல் திருப்பாக்கட்டு பிரியாணி வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு டிஃபரண்டா இருப்பது மட் டேஸ்ட் புடிச்சிடு இப்ப நம்ம இங்கிருந்து அங்க போய் சாப்டோம்னா நமக்கு அந்த டேஸ்ட் புடிச்சிடு நமக்கு இல்ல எனக்கு பிடிச்சிடு உனக்கு பிடிக்காது நீதா ஏற்கனவே சொல்டியே திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணின்டு எனக்கு புடிச்சிரு இன்னு ஒரு சிலருக்கு அந்த கேக்குது கேக்குது விக்கி
ம் ம்
எனக்கு இல்ல போடா டேய் கேக்குதான்னு கேட்டு இது பண்ணி விட்டா
இல்ல வேணும்னா நீயி நானு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்சு எல்லா ஃபேமிலியோட ஒரு நாள் போய் சாப்பிடுவோ
சரி ஓகே ஆனா திண்டுக்கல் தலப்பா கட்டி காரம இருக்கு ஆனா கொல்கத்தா பிரியாணி எப்டி கார இல்லாம ஓர் அளவுக்கு கரெக்டா இருக்கு விக்கி சரி உனக்கு எந்த பிரியாணி இது ரெண்டுத்துல புடிச்சிருக்கு
எனக்கு திண்டுக்கல் பிரியாணி தா
திண்டுக்கல் பிரியாணியா எனக்கு திண்டுக்கல் பிரியாணியு கொல்கத்தா பிரியாணி ரெண்டுமே சேரிதா நா கொல்கத்தா பிரியாணி சாப்டுருக்கே அதனால எனக்கு ரெண்டுத்தையு விட்டு குடுக்க மனசு வரல நீ ஒண்ணு மட்டுதா சாப்டுருக்கே இன்னோன்னு சாப்ட்டதில்லல அதனால நீ திண்டுக்கல் தலப்பாகட்டு பிரியாணி வேணுன்னு மெயினா நிக்கற
ம் எந்த பிரியாணியா இருந்தாலு
பிரியாணியில்ல ஆ நீதா பிரியாணி எல்லா நெறையா வகை சாப்டுவியே அப்புறோ என்ன வக வகயா சாப்புடிவியே ஆக்கிவெச்சா
இன்னைக் கூட பிரியாணின் சொல்லி ஒன்னு போட்டாங்க இந்த பிரியாணி மாரியே இல்ல
அ
நானே ஏமாந்து போய் உக்கார்ந்துருக்கே
ஐயோ ஐயோ அதாவது இக்கியே இந்தியால ஒவ்வொரு இதுவு எ ஸ்டேட்டுக்கு வந்துட்டு தன்த்தனியா பிரியாணி இருக்கு அதுவே ரொம்ப ச இதுதா பெரிய விஷியந்தா இருக்கிறது
ம்
ஆனா ஒவ்வொரு பிரியாணிக்கு தனி சுவருக்கு ஆ டேஸ்ட்டிருக்கு இப்ப வெஜிடபிள் பிரியாணின்னா அதுல காய்கறி சேப்போ இதுல தனியா சேப்போ அது வேற ஆனா இருந்தாலு சிக்கன்ல தனியா சிக்கன் வேற சிக்கனு போட்டு கொஞ்ச ச சேத்தி வெக் கிறது அப்படியே இந்த தயிறு ஒரு மசாலால்லா போட்டு ஊற வெக்கிறது ஊற வெச்சு செய்யற்து அந்த மாரிலா ம் நல்லாருக்கு
ம்
நாளைக்கி ஒரு நாள் நாமளு நெட்ல பாத் செய்வோமா
தாராளமா செய்யலா
அப்படி செஞ்சா ஃபஸ்ட்டு குடுத்துர்டுமா உனக்கு
ம் ம்
நா செஞ்சனா நா உனக்கு தரே நீ செஞ்சா நீ எனக்கு ஃபஸ்ட்டு தந்துர் செரியா
ம்
ஆ
இல்லன்னா நம்ம எல்லாரு சேந்து ஒரு நாள் போய் இல்ல நம்ம எல்லாரு சேந்து ஒரு நாள் போயி கொல்கத்தால சாப்டு வர வேண்டித்தா
செரி ரைட்டு செரி பிரியாணிக்கு கொல்கத்தாலா வேணா நம்பளேன வீட்ல இருந்தே ட்ரை பண்ணி பாக்கலா செரி கொல்கத்தா பிரியாணியோட அதோட வெச்சி சைட்ல வெச்சி சாப்பறதுக் உனக்கென்ன வேணு
எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை
அ அப்பறோ அவ்ளதானா
அப்புறோ எதாவ்து சைடிஷ் மட்டன் சிக்கன் எதாவது
செரி எனக்கு அதேதா ஆனா அது கூட ரெண்டு இது மறந்துட்டே நீ மறந்துட்ட ஒன்னு ரைத்தா இன்னொன்னு முட்ட ரெண்டுத்தியு சேத்து வெச்சு சாப்ட்டா அப்டி இருக்கு
ம் ம்
ம் அவ ஃப்ரெண்ஸு குடும்பத்தோட்லா எல்லா சேந் போலா இன்னு சாப்பில்லா இன்னன்ன பண்ல ஜாலியா இருக்கு செரியா போலா விக்கி என்னனு ஒரு நாள பாத்துட்டு ப்ளான பண்ணுவோ ஆ
ம்
நாள் வரு என்னன் பாத்துட்டு அந்த பா அமௌண்டு என்னன் பாத்துட்டு இது பண்ணுவோ சரியா
ம்
சேரி விக்கி செரி பாரு நீ அவன்ட்ட பேசு வி ஜாலியா தா இருக்கு நா அவர பேஸ்ற கொஞ்ச வேல வந்துருச்சு
சேரி சஞ்சய் செரி பாய்
சேரி விக்கி செரி ஆ பாய் பாத்திரு